கேக்குது
என்ன பண்ணுறீங்கக்கா
கேம்
சாப்ட்டாச்சா ம் இங்கேதாக்கா இருக்கறன் வந்திருக்கே இன்னு ஒரு நாலு நாள்ல ஊருக்கு போயிருவே ம் சரி அது வரைக்கும் தா செரி இந்த திங்ஸ்லா வாங்க வேண்டியது இருந்துச்சி நேத்து காரு கூடி போயி கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன்
ஓ மை காட் ஆ
ஊருக்கு போறனாலே லக்கேஜி பேக்கிங்கே ஒரு வழி ஆயிரு
ஆமா நீ வறப் ப எல்லாம் வாங்கிட்
ம் ஆமா ஆமா இங்கே இது பண்ணும்போதான் கெடைக்கும் போது அங்க சர்பத் பாட்டல்லா கெடைக்காது ம் அதனால அது இங்க பருத்தி இருக்கும் இல்ல அது கவுனி அரி சி புளி ஆ இந்த மாரி ஐட்டம்லா இங்க இருந்தே வாங்கிட்டு போயிறது வருஷத்துக்கு ஒருதடவ ம்
கேஜி அந்த மாரிலா எதுவும்
இருக்கு இருக்கு ம் பதினஞ்சு கிலோ கொண்டுபோன ஒரு ஆள் து கைல ஏழு கிலோ கொண்டுபோலாம் இப்போ பைனு உனக்கு அதே ரேட்தா டிக்கெட்டு அதனால அவனுக்கு தேட்டி மொத்தோ கொண்டு போலா கைல செவன்டீன் கொண்டு போலா ஃபோட்டீன் ம்
அதனால எல்லாத்தையு வாங்கி
ஆமா என்ன காய்கறி மட்டுந் தா வாங்கணு அத மாமா வந்துருக்காங்க எங்க மாமனார் ரு ஆ அவுங்க வெனஸ் டே வாங்கி தர அப்டின்னாங்க
சேரி சேரி
போற மார் இருக்கு
சேரி
சேரி அதனால வெனஸ்ட்டே அங்க ஆனியன்லா கெடைக்காதுக்கா சின்ன வெங்காயம்லா இருக்குல்ல
ஆமா
ஆ அதல்லா அங்க கெடைக்காது அதனால எப்ப இங்க வரு பெரிய வெங்காயோந்தா கெடைக்கு பெரிய வெங்காயோ ம் தக்காளி அந்த பேங்களூர் தக் காலிலக்கு க்குளாங் சம் பெருசா இருக்கும்ல ஒரு மாரி தக்கா ஆ அந்த மாரி தக் தக்காளிதா கெடைக்கும்
சேரி சேரி
இங்க இருந்து போம் போது கொஞ்சோ கொஞ்சோ வாங்கிட்டு போயிருவோ சின்ன வெங்காயோ மட்டு ஏழு கிலோ வாது வாங்கிருவோ நாங்க
அப்புடியா அது ஆனா ஆனா எப்டி ஏழுகி கிலோ வாங்கிட்டு போயி அது அ இது பண்ண முடியுமாஸ்
இருக்குங்கா நாலு மாசோ அஞ்சு மாசோ வரைக்கு அப்டியே இருக் ஒண்ணும் ஆகாது
அப்டியா
ம் நல்லா பழைய வெங்காயமா பாத் து வாங்கி டு லைட்டா வெய் இல்ல இது பண்ணி எடுத்துருவா அதுட்டு விரிச்சு கீழ தரைல போடுவோ இல்லைனா இந்த இதும் இருக்குமுல்ல சொளகுன்‌ சொல்வாங்க அதுல விரிச்சு போட்டம்னா அப் புடியே இருக்கு ஒன்னும்ஆகாது ம் நாங்க அந்த மேக்சிமெம் இந்த மீன்லா சமைப்பொம்ல அப்ப அந்த சின்ன வெங்காயம் போட்டாதா நல்லாருக்கும்
சேரி சேரி ஆ
சப்பாத்திக் கிரேவிலா பண்ணுவோ அதுக்குலா வந்து பெரிய வெங்காய யூஸ் பண்ணி டுவோ ஆ இதுக் கு மட்டுந்தா இந்த சின்ன வெங்காய வச்சு வச்சு அப்டி அப்டியே யூஸ் பண்றது கொஞ்ச கொஞ்சமா
சேரி சேரி அடி க்கடி வருவீங்ளா யாராவ்து மாத்தி மாத்
அ ப்புல்லா இல்ல க்கா நா இயர்லி ஒன்ஸ் வருவே அவுங்க மாமியாரு க்காங்ளா எங்க இதுல ரெண்டு பேஸ் மு க்கியொ ம் பொங்கல்க்கு ஒரு தட வ ருவோ அப்றொ சித்ரா பௌர்ணமிக்கு ஒரு தடவ் வருவோ அதுக் கண்டிப்பா அட்டன் அதல்லாங் கடயாது அதல்லா அங்கியே தா பண்றது இது வந்து ஊர் ஊர் போருக்கும்ல என்ன கட்டி குடுத்த ஊர்ல பொதுவுல பண்ணுவாங்க இந்த மாரி வீட்டுக்கு ஆள் வர்னூனு புள்ளி வரி அப்டின்லா சொல் வாங்கள அந்த மாரிலா வாங்கி இது பண்றது ம் டிரெடிஷ்னலா அது வன்றது அது ரெண்டு மட்டுந்தா பொங்கலுக்கு அவுங்க வந்
ஒங்க மாமியார் வீடு ஒங்க மாமியார் வீடு இங்க புள்ளிலருக் இருக்காங்களா
உம் இருக்காங்க
ஓ சேரி சேரி
உம் ரெண்டு அவுங்களுக்கு ஒரு புள்ளி வரு எனக்கு ஒரு புள்ளி வரு ரெண்டு
ரெண்டு புள்ளி வருமா பரவால்ல உம் சேரி சேரி
அதனால ரெண்டு பான வக்கணு வந்தாங்கன்னாப் பெற யாரா ஒரு ரிலேட்டிவ் கூட்டிகிட்டு போயிட்டு பொங்கல் பான வக்கும்போது அவுங்க ஒன்னு இன்னொருத்தர் யாராவது ஒன்னு சேந்துப்பாங்க வக்குறதுக்கு உம் நேர படி சித்ரா பௌர்ணமி அப்ப பெருசா இருக்கு ஃபெஸ்டிவல் அப்ப லீவு டைம் மே மாச வந்துரு
உம்
ஆ அதனால ஒன்னும் பிரச்சன இல்ல அப்ப வரும் நாங்க வந்து ஒருநா லீவுல இருந்துட்டு ஒரு டொன்டி டேஸ் தேட்டி டேஸ் இருந்துட்டு அதுக்கப்றோ பெஸ்டிலே முடிச்சு
ஓ சேரி சேரி இங்க நம்ம ஊர்லயே தங்கிருவீங்க
உம் அதா என கட்டி குடுத்த ஊர்ல தங்கி ஆ நம்ம வீட்ல தங்கிட்டு இங்க அம்மா வீட்ல தங்கிட்டு அப்ற எடைல எடைல போயிட்டு போயிட்டு வர்றது
பக்கத்துல தானா
பக்கத்துல தா பக்கத்துலன்னா இப்போ பஸ் டிராவல் தா ஒரு ஃபிப்டி ருபீஸ் அந்த மாரிதா அதுக்குள்ளதா வரு உம் அதனால பிரச்சன இல்ல இதுலயுமே எங்க மாமனாரோட கூட பொறந்தாங்கோ ஒரு நாலு பேர் இருக்காங்க எங்க மாமியாரோட கூடப் பொரந்தவங்க அஞ்சு
அய்யோம்மா
ஒன்ஸ்தா வருவம் மா வந்தாலும் ஏ வீட்டுக்கு வரல உ வீட்டுக்கு வரல இந்த ப்ராப்
அ பத்து வீட்டுக்கு போணுமே
பத்து வீடு மட்டும் இல்ல அவங்களோட பிள்ளை
அ பிள்ளைய வீட்டுக்கு அம்மாடி
ஆமா அப்டித்தா ஓடுது ப்ப ஒரு
ஆ ஆ தாடி நீ டயட்லா இருக்க வேணா நீ டயட்லா இருக்க வேணா தன்னா
இல்ல அங்கதா ப பிஸியாவே இருக் இருக்க மார் இருக்கு இங்க வந்து ஃப்ரீயா இருக்கு அப்டின்டுவர்றது
ஹ இங்க வந்தா அத விட பிஸியா இருக்கு அதா ஆமா இப்டி அலஞ்சிட்டே இருந்தா என்ன ஆகிறத்
இல்ல அங்க இருக்கு போது சாப் புன்னு நம்ம ஊர் ஃபுட்டெல்லா கொஞ்ச சாப்பின்ணு போலா சின்ன வெங்காயம் போட்டு புளிக் கொழம்பு மந்தி கொஞ்ச கொஞ்சோ சாப்பிட்ணுனு தோணு இங்க வந்து அந்த ஆலச் ச்சல்லயே அது சாப்பிடறக்கே ஒரு இது வரமாட்டேங்குது
அப்படியா ஆமா கொஞ்சோ இதுவாவு இருக்கு ஒரு மாரி
எங்ளுக்கு கிளைமேட் அங்க நல்லா இருக்கு கா குழு குழுனு இருக்
இங்க வெயிலோ
ங்க நல்ல வெயிலாஸ் சம்மர்ல்ல தா வரே எப்ப வந்தாலு வெயில் ஆ பையனுக்கு தாங்க முடியல இத்தனைக்கு மோர்ச்சோறு தா குடுத் இருக்குறே ஆ இருந்தாலு பர க்கு சில சமய ஒடம்பு சரியில்லாம வந்தது போன வாரத்ல கொஞ்சோ நல்லா ஒடம்பு சரியில்ல நாங்க அங்க திரும்பையு பக்க பக்கத்ல ஒரு ஊருக்கு போய் இருந்தமா அப்ப வந்து அங்க ஒரு ஹாஸ்பிட்டலில காமிச்சுட்டு சரி பண்ணிட்டு அதுக்கப்புறோ அது ஒன்னு அந்த மாரி எங்கெங்க சுத்துறோ அப்றோ ட்ரீட்மெண்ட்டே எடுத்துக்கிறது
அ ஆமா ஒத்துக்க வருஷத்துல ஒரு தடவ வரீங்கள தண்ணீல இருந்து எதுவுமே ஒத்துக்காதுதா
உம் தண்ணியோட நமக்கு இந்த ஃபுட்டுல வந்து செட் ஆக மாட்டேது ஹீட் அதிகமா இருக்க மாரியே இருக்கு
இருக்கு டிராவல் பண்ணி வர்ரீங்கள அதுவே தனி ஹீட்டு தா டிராவல் பண்ணி வர்றது இங்க வந்தோனே எல்லா நான்வெஜ்ஜ அடிச்சு குடுப்பாங்க அது வேற ஹீட்டு ஆ அதுவு ஹீட்டு
திருவிழா யார் வீட்டுக்கு போனாலு ஏ வீட்ல சாப்பிடல ஓ வீட்டு வீட்ல சாப்பிடலன்ட்டு எதாது ஒன்னு எடுத்தறாங்க அங்க சாப்ப சாப்பிடணும்னு ஆசப்பட்டு வர்றது இங்க அதாவது சாப்பிட முடியாமே கடைசி போயிருது உம் அப்டியே ஒரு இது மாதிரி ஆயி போயிருது படிக்கிறாங்காப்ப ஸ்டாண்டர்ட்ஸ் சொல்லட்டுமா போர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற அவங்க ம்ம் நல்லால்லாம் படிக்க மாட்டங்க சார் ஒர் அளவு படிச்சா போதுமாம்மா கிரிக்கெட்டர் ஆகணுமாம்மா ஆமா நா அதனால பாஸ் ஆனா போதும்மாம என்னைய நல்லா படிங்கல சொல்லக்கூடாது நான் ரொம்ப லோவாவவும் படிக்க படிக்க மாட்டேன் ரொம்ப ஹைய்யாவும் படிக்க மாட்டேன் மீடியமா படிப்பேன் எனக்கு அதுக்கு மேலல்லாம் படிக்க சொல்ல கூடாது ம்
யே கண்டிஷன் பேரண்ஸ் போட்ட காலம் போய் சூடு பிள்ளைங்க எல்லாம் போடுற காலம் வந்துருச்சு அதான் சரி சரி நல்லா ஸ்போர்ட்ஸ் நல்லா வெளயாடுவானா
ஆஹ் மொள்ள நேவில போனும் அப்படின் அந்த போலீஸ் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் போச்சு இப்போ வந்து அவங்க அப்பா கொஞ்சம் மேட்ச எல்லாம் விளையாடுனாரா போய் போய் பழகி இப்ப இதுல இன்ட்ரஸ்ட் மாறிடுச்சு இப்ப பெருச
ள மாறும் அதான் வளர வளர இன்னும் மாறும் அதுக்காக படிப்ப விட்டுறாம படிப்பும் ஆஹ்
விட மாட்டான் அஹ் ஆஹ் அங்க மெயின் லாங்குவேஜ் வேற இல்லக்கா இங்க வந்து
ஓ அதனாலே உம் சரி சரி
வந்துரும் ஆட்டோமெட்டிகா பர்தல இருந்து அந்தலாங்குவேஜ் பேசுறாங்க நான் அதனால வந்து எழுந்திருவாப்ப அவனாவே எழுத ஆரம்பிச்சிருவான் படிக்க ஆரம்பிச்சுட்டுவான் இருந்தது கொந்துரும் கொஞ்சோம் நீ இல்லிங் நாங்க ரெண்டு ஏர் மட்டு நாந்தா
ரெண்டு ஏர் மட்டு வந்தீங்ளா
இப்ப ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்தாங்க அவுங்க மாமனார்ருக்கு அக்காக்கு ஒடம் சர் இல்ல சீரிஸா இருக்காங்க அதுனால அவரு பா அவங்க பாக்கணுன் கேட்டாங்களாமா சரி கடசியா அக்கா பாக்கணுன் கேக்குதேங்கிறகாக டிக்கெட் போட்டு வந்துரு தங்
ஓ சேர் சேரி அ அவரு எது அவரு எதுவும் வேலை பாக்குறாரா
ஜெராகஸ் ஷாப் மாரி வச்சிருக்காங்க ஒட்டோ அதிகமா இல்ல இருந்தாலும் உங்ளுக்கு ஏஜ் ஆயிச்சு உங்க அப்பா அதுனால அவுர் சின்ன வயிசுலருந்து அந்த வேல பாத்தவரு டெய்லரிங் இது வச் சுருந்து பசங்ள படிக் கி வச்சு இது பண்ணி கொண்டு வந்தவரு இப்ப டெய்லரிங் ஒக்காந்து தையிஸ்லலா முட் டில அதுனால ஒரு ஜெராக்ஸ் மிஷின் வாங்கி வச்சு டு ம் உங்கள எதும் சொல்றதுல்ல அவர்னால என்ன முடியிதோ இது பண்ணட்டுன் விட்டுடாங்க ம் வீட்ல இருக்க முடில அவர்னால வேல சின்ன வயிசுலருந்து வேல பாத்தவங்கள ஒக்கார வைக்க முடியாது
கரெக்ட்டு தா
இப்ப நம்ம அப்பா அப்டி
ஆமா நம்மதா அதான் ஒக்கார ஒரு எடத்துல உக்கார்னாங்க அதான் ஒரு ஒக்காரவே இல்லேயே சொல்ல போனா உட்காருங்கன்னாலும் உக்கார்வே இல்லயே
ம் அதனாலதான எல்லாம் ஆச்சு ம் உங்க பயன் எப்டி இருக் காங்க
ஆ ஆ நல்லா இருக்கானுங்க ஒருத்தன் ஸ்கூல் போயிருக்கான் ஒருத்தன் இந்தா வெளிலதான் விளாண்டுட்டுருக்கான் அவனாவே விட்டுட்டு கதவ சாத்திட்டு வந்துட்டே ரூமுக்குள்ள இல்லன்னா ஃபோன புடிங்கி எடுத்துருவான் ஃபோனே பாக்கவே விட மாட்டா ஃபோன் ச வுண்டு கேட்டாலே அவ்ளோதான் ஓடிர்வான்
ஃபோன்லா குடுப்பீங்களா
ஃபோன் பயங்ர மா விளாடுவானுங்க ஐயோ பெரியவன் இருக்கானே நம்மளுக்குலாம் தெரியாது இதெல்லாம் ஃபோன்ல இருக்குன்னு அவேன் கண்டுபுடுச்சு எடுத்ருவான் எல்லாத்தையும் அப்டி இருக்கான்
உங்களுக்கே தெரியாத கண்டுபிடிக்கிறான்னா பாத்துக்கோங்க யோசிக்கதான் வேணும்
மறந்து போச்சு இப்ப நம்ம முன் னாடிலாம் ஃபோன்ல அவ்ளோ நோண்டிடே இரு போம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு இப்ப வந்து ஆப் ஷன்ஸ் எல்லாம் மாறிடுச்சு ஆனா நம்ம தேவைனா போய் எடுத் து பாக்கதான் செய்வோம் தேவைப்படாதப்ப நம்ம அதெல்லாம் பாக்க மாட்டோம்ல ஆனா என்ன ஆயிடுச்சு அவன் அவன்ட கேட் டேய் இத மாத்தி குடுறா தம்பி இத பண்ணி குருறா தம்பினு கேட்க வேண்டியதாயிடுச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சு நெலமை அது யூ டியூப்ல ஆ யூ டியூப்ல வந்து போட்டுட்டு உக்கா உட்காந்துருறான் இது இதுன்னு சேனல் எல்லாம் போட்டு அதுல என்னென்ன சொல்லி் குடுக்குறாங்கன்னு பாத் து அதைதான் பாத்துக்கிட்டே இருக்கான் ஃபோன்ன பாக்குறதுதான் அவன் வேலையே
கத்துக்குற மாரிதானப்
ஆமா கத்துக்கற மாரிதாம் பாக்குறாங்க என்னென்ன டோனு எந்த ஃபோன்ல இருந்து என்ன டோன் வரு என்ன ஃபோன்ல என் என்ன ஆஃப்ஷன் இருக் கு எல்லாமே அத்துபடி யாராவது வீட்டுக்கு ஃபோன் கொண்டு வந்தாங்கன்னா கூட
ம்
னி என்ன ஃபோனுன்னு சும்மா அப்டி மேல பாத்தே கண்டு புடுச்சுஸ்
முடுஞ்சா எங்க ஃபோன்ல எங்க எங்க வீட்டு ஜூனியர் பாஸ்வோட போட் டு வெச்சுட்டாரு எடுக்க முடியல முடுஞ்சா எடுத்து குடுக்குறீங்களா ஆ சேரிங் சேரிங் ம் ம்